ஹலோ வணக்கங்க ஆ ஆ நல்லா இருக்கேங்க என்ன பண்றீங்க
எந்த ஊரு
என்னங்க நாங்க இங்க நா இங்க எங்கன்னா இது ஈரோடு பக்கங்க ம் ஆமாங்க ம்
நாங்க இங்க சென்னைலந்து பேசுறோ
ஓ ஓ சரி சரிங்க இங்க வெயில் கொஞ்சோ பரவாயில்லங்க இப்பதா கொஞ்சோ லைட்டா ஆ கொஞ்சம் எப்டி இருக்குன்னா ஆ மழ பெருசா அல்ல ஆ மழல்லா பெய்லங்க அந்த அளவு ரொம்ப பெய்ல சும்மா லேசா தூரல் ஆ ஆமா அப்புறம் வெயில் வந்து கம்மியாயிருக்கு ம் ம் பெரிய மழையெல்லா இல்லைங்க
சின்ன மழ தா எங்க ஊர்லயு மழ இல்ல கொஞ்சம் கொஞ்சமா பெய்யுது லைட்டா
அங்கங்க பெய்யு
ஆ அப்றம் வெயில்லா அதிகமா அடிக்குது வெப்ப காத்துதா அடிக்குது
அதா அதா இங்க பாத்தீங்ன்னா இங் ங்கே அந்த அளவுக்கு வெயில் இல்லைங்க ஆனா என்ன கொஞ்சம் ஒரு மழ வந்தா நல்லாருக்கும்
அவுங்களுக்கு அங்கெங்க குளிரான எடம் தான அவுங்ளுக்கு ஈரோடு ஜில்னஸ் இக்கவங்க ஹீல்ஸ் எல்லா இக்குதுனால உங்களுக்கு ஏன்
ஆமாங்க ம் ம் வெயிலு தா என்னன்னா எங்களுக் மழ ஏன் கேட்கறோம்னா எங்க வீடு ஃபுல்லா ஒரே மண்ணுங்க வீட்டுக்கு பக்கத் எங்க வீட்டுக்கு பக்கத்துல வீடு கட்டிட்டு இருக்காங்க
செரி செரி செரிங்க
இந்த மண்ணு என்னனா அப்டியே வறண்டு கெடக்கறனால ஃபுல்லா ஒரு நாளைக்கு க்கி நாலு டைம் கூட்டுற மாரிக்கு இருக்கு அப்டியே மண்ண தூவி விட்டா எப்டி இருக்கு வாச சல்ல அது மாரி அது மாரி இருக்குங்க ஆமாங்க இப்பதா பாதி வேல நடந்துட்டுரு முடிஞ்சிருக்கு
ஆஹ
அவங்க கட்டுறக்குள்ள நாங்க ஒரு வழி ஆயிரணு
அது இருக்க தானே செய்யு வீடு கட்னால நெறைய டிஸ்
ஆமாங்க ஆமாங்க அதா சரி ஒரு மழ வந்துச்சுன்னு வை எங்க வீட்டு கரெக்டா பின்னாடிதா வந்து மண்ணு போட்டுருக்காங்க அப்டியே கரெக்ட்டா பின்னாடி இருக்கன்னா சைட்ல போட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு மண்ணு வந்துருக்காதுங்க அவுங்க பின்னாடி போட்டங்காரிதா அப்டியே அடிச்சு கொண்டு வந்து உள்ள சேத்திருது
சரி செரி அவுங்கட்ட சொல்ல வேண்டியதானே நீங்க
ஆ அவங்கிட்ட எப்டிங்க சொல்ல அப்பறோ கொஞ்சோ பழக்கப்பட்டவங்களும் கூட
இதனால வீட்ல மண்ணு வருது கொஞ்சொ தள்ளி போட சொன்னா போடப் போறாங்க
அது என்னனா முன்னாடி போடுறக்கு கொஞ்சொ எட எட வசதி இல்லைங்க ரோடு ம் ரோடு அப்பறோ ஆ அவங்க
கட்டி முடிச்சுறனக்கா உங்களுக்கு வேல கம்மியாயிடு
ஆமாங்க அப்பறோ அவங்க எங்க கிட்டதா லேண்ட் வாங்கிருக்காங்க அப்ப அப்ப இருந்து கொஞ்சொ நல்லா பழக்கோ நல்லா பேசுறவாங்க பேசுறனால அவங்கிட்ட சொல்லவு முடியு ஆ ஆமா
சேர் செரி செரி
சைடுதா ஒரு சைடு ஃப்ரீயா இருக்கு அனால அதுல போட்ருக்காங்க அப்பறோ முன்னாடி பாத்தா ரோடு இந்த அதாவ்து ரைட் சைடு பாத்தா எங்க வீடு லெஃப்ட் சைடு பாத்தாலு அவங்களுக்கு ரோடு
சேரி சரி
ஒரே ஒரு எடந்தா அவங்களுக்கும எட இருக்கு
நீங்க என்ன செடி வளகுறீங்க
எங்க வீட்ல எல்லா செடியுமே வளக்குறங்க ஆ கருவாப்புல இருக்கு அப்புறம் முருங்க மரோ இருக்கு அப்பறோ அகத்தி மரோ இருக்கு ஹம் அப்பறோ மாமரோ பலா மரோ வச்சிருக்கோ மாமரோ வந்து இப்ப கொஞ்சொ காய்க்குது பலாமரோ காய்க்கறது இல்ல அப்பறோ ஆரஞ்சு சாத்துக்குடி ம் இல்லங்க வீட்டு
அ ஃப்ரூட்ஸ்ஸு காய்கறி வாங்குற செலவே இருக்காது நெனைக்கிறே வீட்லெல்லா க்கு போட்டீங்க வெளச்சல் வருதா
ஆ கத்திரிக்கா இருக்கு வரு இப்ப அதாவ்து வெ ஜிடபிள்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்கா அவரைக்கா முருங்கக்கா அகத்திபூ அகத்திகீர அதெல்லா பொறிச்சிக்குவோ அப்புறம் வாழ வாழ வச் ச்சிருந்தேங்க அந்த வாழ தா ஒழுங்கா வரமாட்டேங்குது அன்னால அன்னால வெட்டிடாங்க வெட்டிட்டு வேற வாழ வாங்கி வெக் க்கெலா அப்டின்னு சொல்லிட்டு வெட்னாங்க இனி வெக்கெல அது இல்லங்க தென்ன மரத்த தவித்து மது எல்லாமே வெக் க்கிறதுக் இல்ல அது வந்து தோப்பு இருக்குங்க தோப்பு ஆ ஆமா அதனால நாங்க ஈ தேங்கா போடும்போது ஒரு மாசத்க்கு தேவையான தேங்காய கொண்டு வந்து வச்சிருவோ வீட்ல அதனால தேங்கா மரோ வெக்கெல அப்றோ மத்த எல்லாமே ப்ரூட்ஸ் செடி நெறைய வச்ருக்கோ சீத்தாபழோ அப்றோ சப்போட் ஆ மாதுள கொய்யா ம் ம் ஆமாங்க எங்ளுக் எங்க வீட்ட தாண்டி அடுத் து சைட்ல வந்து கொஞ்சோ ப்ரீயா இருக்கு ஒரு சைட்டே வந்து பாத்தீங்கன்னா நாங்க அதுக்கு விட்டுட்டோ
சேரி சேரி அதுல ஃப்ரூட்ஸ் எல்லா நல்லா வருதுங்களா
அ இப்ப மாதுளம் ‌பழம் வருது மாம்பழம் வருது கொலுமிச்சங்காய் ஆ இப்ப கொஞ்சம் முடிஞ்சிருசிங்க ஆனா கொஞ்சோ கொஞ்சோ இருக்கு ஒண்ணு ரெண்டு பழுக்காதது
ஆ அதாவு வாங்குற செலவு கம்மி உங்ளுக்கு எல்லாமே ஆஹான்
கீரயெல்லா பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாவே பொறுச்சுக்கலா ம் ம் ம் ம் ஆ அப்றோ பருப்பு கீரய வச்சிருந்தோ
யோ பொன்னாங்கன்னி
ஆஹாங் அது இல்ல அது மொதல்ல இருந்துச்சு மாமாக்கு அது புடிக்காதுன் சொல்லிட்டு அத இது பண்ணி விட்டார் கள வெட்டிட்டு
சன் உங்க மாமா தா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்களா
ஆமாங்க ஆமாங்க ஆனா அவங்கதா எல்லாமே வளக் க்கிறது மாமாவு அத்தையு ம் அவருக்கு புடிச்ச செடி அத்தா நல்லா பத்ரமா பாத்துக்குவாரு புடிக்கலன்னா அத அழிச்சிருவாரு அப்றோ ரோஸ் செடி வச்சிருக்கேங்க
எதுனா நல்லது அவ்ளோதா சரி சரி ரோஸ் கார்டன் ல்லா வச்சுருக்கீங்களா
ஒரு நாலஞ்சு கலர் வச்சிருக்கேங்க சாதா ரோஸ் இருக்கு அதுலயே கொஞ்சோ பன்னீர் ரோஸு அப்புறோ ரெட் ரோஸ்லயே பட்டன் ரோஸ் டைப்ல ஒன்னு இருக்கு அப்றோ ஊட்டி ரோசுன்னு சொல்லுவாங்கல்ல பெருசா பூக்குறது அது ஒண்ணு எல்லோ கலர் ரோஸு அப்றோ ஆரஞ்சு
செர் செர் செ ரி
மல்லிப்பூ அப்றோ குண்டுமல்லி அப்றோ ஜாதி மல் முல்ல மூணு வச்சோ
உங்க வீட்டுக்கு வந்தா கொடைக்கானல் தோட்டமே பாக்கலானு நெனைக்றே இந்த பக்கோ கார்டன்னு இந்த பக்கோ ஃப்ரூட்ஸ்ஸு இந்த பக்கோ வெஜிடேபிள்ஸு சூப்பர் சூப்பர் ஆமா ஏன்னா அதெல்லா ஊர் சைடு வச்சதா நல்லா பாக்க பராமரிக் க நல்லா இருக்கு இந்த சிட்டியிலல்லா அத வச்சு பராமரிக்க வெயிலுக்கே நல்லா காஞ்சி பொய்டுது
ஆமா ஆமாங்க அப்றோ எங்ளுக்கு கொஞ்சோ தண்ணியு இருக்கு
அ அ
ஃபுல்லா அதுக்கு யூஸ் பண்ணிக்லா அப்றோ நல்ல தண்ணி வந்து பாத்திங்ன்னா ரெண்டு பைப் இருக் இருக்கறனால அது தொட்டியில விட்டு நாங்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்குவோ சமைக்கிறக்கு பாத்ரூம்க்கு கிச்சனுக்கு எல்லாத்துக்கு
சேரி
ம்ம்ம்
எங்க வீட்ல மேல வச்சிருக்காங்க செடிங்க எங்க ஹவுஸ் ஓனர் வச்சிருக்காங்க
செரிங்க
அவுங்க எல்லா செடியு வச்சிருப்பாங்க எல்லா செடியு வச்சிருக்காங்க அவுங்க சங்குப்பூ கத்தாழ டிராகன் ஃப்ரூட்டு்
ஓ சரி சரி அது நல்லா வருதாங்க டிராகன் ஃப்ரூட்டு்
இதுவர நா பாத்தது இல்ல அவுங்க செடில
ஓ செரி
எங்க மா எ தம்பி பைய ஒருத்த வச்சுக்கிறா எ தம்பி பைய வச்சுக்கிறா அவ வந்து சஸ் சொன்னா ஒரு ரெண்டு மூனு ஃபுருட்ஸ் வந்துச்சு ஆண்ட்டி அப்டி சொன்னிருந்தா ஏங்க்கிட்ட டிராகன் ஃபுரூட்டு இங்க மேல இருக்கறவங்குள்த நா பாத்துகுறே மத்தது அவுங்க பூச்செடிங்க எல்லா மெடிசனா இருக்ற செடிதா வச்சிருப்பாங்க அவுங்க
தொளசி கற்பூரவள்ளி
ஆ எல்லாமே இருக்குது ஒரு கல்யாண முருங்க சங்குப்பூ
அது என்ன கல்யாண முருங்க
அது ஒரு செடிங்க அது
முருங்கக்கா செடி இல்லையா
ஆஹ முருங்கக்கா இல்ல அது ஒரு செடி அது மருந்து ஆயி மருந்துக்கு சாப்புட்றதுக்கு சாப்புட்றதுக்கு அந்த மாரி எல்லா அவுங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க வாழ வாழ மரோ
ஓகே
அப்றோ இந்த மாரி நெறைய வச்சிருக்காங்க மேல நா வந்து மர்தாணி கத்தாழ நா ரெண்டு வச்சுக்கிறே ஏன்னா நா அதா அதிகமா யூஸ் சொல்ல மருதாணி அரச்சு கைல வைக்காத்தாலே
ம் கத்தாழ தலைக் போடுவீங்ளா
தலைக்கு போடுவோ குளிப்போ தலைக்கு மூஞ்சிக்கு எல்லாத்துக்கு போடுவோ கத்தாழ நாங்க ம்மா
நாங்ளு மருதாணி வெச்சுருக்கோ மருதாணி ஃபஸ்ட்டு அரச்சு சும்மா நெட்டு வச்சாலே வந்துருங்க மருதாணி ஆனா எங்க வீட்டு ல ரொம்ப நாள் அது நெட்டு வச்சு வரவே இல்ல அப்பறோ ஆ வந்தா ஏதாவது ஒரு எங்க வழியா மாடு போகுமா அது ஏதாவது மிதிச்சுரு எப்டியோ ஒண்ணு வராமயே இருந்துச்சு அப்றோ என்னதா பா ஒண்ணு வெச்சா வரமாட்டேங்குது சொல்லி நான் நாலு குச்சி கொண்டு வந்து வெச்சுட்ட நாலு அஞ்சோ சேரி ஏதாவது ஒண்ணு மிதிச்சாலு ஒண்ணு வரும்முல அப்டின் டு அப்பற பாத்தா நாலுமே தழஞ்சிருச்சிங்க
ஆ அது வந்துடு அது ஆத்தாமேட்டிக்கா அது
இப்ப நாலு தழஞ்சு பாத்தீங்கன்னா அது ரோட்டு மேலயா அப்டியே வேலி மாரி இருக்கு இப்ப ரோட்டு மேல
அதிகோ வளர விட மாட்ட செடிய பாதி பாதி பாதி பாதி பிச்சு போட்டுருவா கட் பண்ணுமால பெருசா வளரு அது கொஞ்சோ வளந்துச்சுனாக்கா குச்சி குச்சியா பிச்சு ட்டு எனக்கு நா அரச்சுட்டன்னாக்கா எங்க அக்கா க்கு அக்காங்களுக்கு இல்ல எ வீ மச்சினா பொண்டாட்டிங்களுக்கு ஆ ஏ ஏன் சொந்தோ எல்லா வீட் பக்கத் பக்கத்தில தா இருக்காங்க சுத்தி எங்ளுக்கு
ப்பீங்களா
ஆ மிக்சிலதா அரைப்போம்ப்பா கொஞ்சோ புளி போட்டு மிக்ஸில அம்மி எல்லா இப்ப எங்க இங்க இல்லீல இப்பெல்லா அம்மிலா ஃபஸ்ட்லா அம்மீல அரைப்போ ஆ புளி போடுவோ இல்லன்னா இல்லன்னா பாக்கு இருக்குங்கல்லே அந்த பாக்க போடுவாங்க நா ஆ லெமனு போடலா நா புளி போட்டுதா அரைப்ப
சேரி
பாக்கு இருந்துச்சுன்னா பாக்கு போடுவ இல்லனா கொட்ட கள்ளி பாக்கு வருது பாருங்க ஃபஸ்ட்டே கொட்டப் பாக் கள்ளிப் பாக்கு அதெல்லா ஃபஸ்ட் போட்டு அரைப்பாங்க இப்ப அதெல்லா எதுவுமே போடறதில்ல இப்ப நா புளி மட்டு போட்டு அரச்சுட்டனே னாலே செகப்பா வரு நம்ம கலரு எல்லாரு கேப் ப்பாங்க எங்க மருதாணியே குடுக்குறதில்ல நீ மட்டு அரச்சு அரச்சு வெச்சுக்கறீங்க சொல் டு அடுத்தவாட்டி தர அடுத்தவாட்டி தரனு சொல்ட்டு வெச்சுக்குவ
கூட இவ்ளோ பேர் இருக்காங்க நாங்கெல்லா மருதாணியே வெக்கறதே இல்ல
பண்ணி மருதாணி மட்டு கைக்கு ஆ ம்
ஆனா நல்லா கூலிங்கு
ஆ நல்ல கூலிங்குதா அது ஆனா பாக்கவு அழகா நேச்சுரல் கலரு இல்ல நல்லாருக்கு பாக்கறத்துக்கு கை வெக்கறது சாப்டீங்களா நீங்க
ஆ சாப் ட்டாச்சுங்க ஆ சாப்பிட்டாச்சு ஆமாங்க சேரி ஆ போறாங்க இனி வந்துருவாங்க ஏன் பாப்பா வந்து தேர்டு ஸ்டாண்டடுங்க செரிங்க நா அடுத்த டைம் கூப்புர்ற
ஓகேபா பாய்